ஹலோ
ஆ
சிஸ்டர் இருக்கீங்களா ஆ இருக்கே
ஆ எப்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
அ சாப்ட்டாச்சு வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க அம்மா அப் ப்பா எல்லாரும் எப்டி இருக்காங்க ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க ஃபோன் நம்பர்ல அத்து நீங்க ஃபோன்ல இருந்து என்ன சொல்றது டெலீட் ஆயிச்சு ஃபோன் ஒடஞ்சனால நா வந்து ஃபோன்ல சேவ் பண்ணிருக்க அது உங்களுக்கு போய் இப்பவே முடில என்னால ம்
ஓ ஓக்கே ஓகே சிஸ்டர்
வெயில் பயங்கரமா இருக்கு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அ வெயிலுக்கு வெளிலே போக முடியல அதுக்கு வந்தால ஃபுட்ட எடுத்துக்கிறதுக்காக நாங்க அந்த இதுவு பண்ணியிட்ருக்கோ ம் ம்
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் இப்ப சீசனல் ஃப்ரூட்ஸ்லா ஸ்டாட் ட்டா இருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க சத்தான ஃப்ரூட்ஸ்லா
இங்க இதுல வந்து இங்க வந்து எங்க ஏரியால வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்னோனா மேங்கோ ஆ பைனாப்பிள் அதுக்கப்றோ ரமுட்டான் இந்த மாரிதா எங்க ஊர்ல சீசனல் ஃப்ரூட்ஸ்சு சொல்லுவோம் தார் ஃபுருட் இதுதா நெறய த மேங்கோ தா எங்க ஏரியல அதிகமா இருக்கு ஏனா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க வீட்ட சு தி என்ன சொல்றதுனா மேங்கோடரீ தா அதிகமா இருக்கு நாங்க தோப்புக்குள்ள இருக்கிற மாரியே தா இருக்கு எங்க ஏரியாவே ஃபுல்லா மேங்கோ ட்ரீ தா மேங்கோவும் பப்ப இது ஜேக் ஃப்ரூட்டும்
சூப்ப சிஸ்ட சர் மேங்கோல எந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க
நீங்க
இல்ல சிஸ்ட மேங்கோல வந்து நெறய மாங்கா வெரைட்டிஸ்லா இருக்கு இல்லையா கோ மல்கோவா
அது நெறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த உருண்ட மாங்கா கிளி மூக்குமாங்க இந்த மாரிதா ஆனா சப்போட்டா மாங்கனு சொல்றாங்க ப பங்கன்ன பல்லின் சொல்றாங்க வெரைட்டி நெறைய இருக்குது மேங்கோலயே
ஓ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் சோ அப்ப வந்து சரி எல்லா வந்துட்டு இந்த பனைமரலா இருக்குங்களா பணமர பனம் பழம் பன நுங்கு சோ இதா சாப்டுவாங்க இல்லயா இந்த டைம்ல நீங்க சாப்ட்ருக்கீங்களா அந்த மாரி சீசன் ஃப்ரூட்ஸ்
ஆ சாப்ட்ருக்கோ ஆனா நாங்க இருக்க ஏரியால வந்து பனமரோ அதுலா ரொம்ப கடயாது ரொம்ப ரேர்ரு ஏன்னா நாங்க இருக்க ஏரியாவ்ல வந்து தண்ணி வந்து அதிகமான செழிப்பான ஏரியா அதனால அது இல்ல அந்த பன மரம் சொல்றது என்னதுன்னா ட்ரையா இருக்க ஏரியாவ தா அது வந்து என்ன சொல்றது அதிகமா வளரு
ம் ஆமா சிஸ்டர் சோ எங்க ஏரியா
தண்ணி அதனால வந்து அது வளரல
கண்டிப்பா கண்டிப்பா பட் ஆனா பனமரம் வந்துட்டு நெறைய தண்ணி சேமிச்சு வச்சக்கோன் நா கேள்விப்பட்ருக்க
ஆ ஆமா ஆமா அது தண்ணி ஊத்துனோ தேவையில்லல அதோட குரோத் ஃபாஸ்ட்டா வரும்
கண்டிப்பா எதாவ்து அந்த மழ டைம்ல தண்ணிய சேமிச்சு வச்சுக்கோ அது அப்றோ வெயில் காலத்துல அது அது யூஸ் பண்ணிக்கும்ன்னு கேள்விபட்டுருக்கே
ஆ ஆமா ஆமா ஆமா சோ நீங்க இந்த வெள்ளரிக்கா வெள்ளரி பழம் எல்லா சாப்ட்டீங்களா அந்த இது சீசனு ஏன்னா இப்பதா நா வந்து என்ன சொல்றது டெய்லி வெள்ளரிக்கா எடுப்ப ம் ம் ம் வெள்ளரிக்கா எடுத்து சாப்ட்டுட்டே இருப்போ
ஆ அது வந்துட்டு எல்லா சீசன்லுமே கடைக்குமா சிஸ்டர் வெள்ளரிக்கான்றது
ஆ இல்ல எல்லா சீசன்ல கெடைக்காது இந்த சீசன்ல அதிகமா கெடைக் கா சீசன்ல இருக்குன்னா அதோட ரேட் அதிகமா இருக்கும்
ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே சிஸ்டர். அப்பறோ வேற எதாவ்து வெள்ளரிக்கால வந்துட்டு வேற எதாவ்து இந்த ஜூஸ் அந்த மாரி எல்லா இப்ப
இப்ப
கேக்குதுங்ளா
ஆ வெள்ளரிக்காய்ல வந்து ஜூஸ் எடுக்கலா வெள்ளரிக்காய கட் பண்ணி போட்டு மெளகு இஞ்சி கருவேப்பில்ல கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் போட்டு பிளண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து குடிக்கலா அதாவ்து வெள்ளரிக்காய்ல பெனிஃபிட் சொல்லிட்டே போலாம் அது வந்து ஃபேஸ்க்கு அப்ளே பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு அப்ளே பண்ணுன்னா பரு வராது ஆ ரொம்ப குளிர்ச்சியா இருக் க்கும் போது ஃபேஸ் நல்ல பிரைட் ஆகு ஒயிட் ஆவாங்க அப்டின்னு நா கேள்விப்பட்டிருக்கே நா ட்ரை பண்ணிருக்கே ம்
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோ அது வந்து உங்களுக்கு நல்லா குளோ குடுக்கு இல்லலைங்ளா நீங்க யூ ஃபேஸ்ல ட்ரை பண்ணிருக்கீங்ளா ஃபேஸ்ல
ஆ ஃபேஸ்ல தா நா சொல்ற அது வந்து நாங்க லேடிஸ் எல்லாம் அதுவோட சாரும் கஸ்தூரி மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளே பண்ணுவோம்
ஓ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோ அது வந்து நல்லா ஹைட்ரேஷன் குடுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கே சாப்ட்டாலுமே சரி யூஸ் பண்ணாலுமே மொகத்துக்கு
ஆ ஆமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா அ அய்லல்லா சுத்தி கருவளையும் இருக்கும் அதுக்கு வெள்ளரிக்கா வச் தாங்க பாத்துருக்கீங்ளா
ஆ ஆமா சிஸ்டர் டி வில பாத்திருக்க இந்த பியூட்டி பார்லர்லல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி அ ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுவாங்க அதுக்கப்புறோ அந்த கண்ணுல வந்து ரெண்டு கட் பண்ணி அந்த வெள்ளரிக்காய வப்பாங்க
ம் ம் அது வந்து நீ நா எனக்கு எப்டின்னா ரொம்ப எனக்கு சரியா தூக்கோ இல்ல அப்டியே கொஞ்சம் ஃபோன் பாத்துட்டு வெயில்ல போயிட்டா ரொம்ப கண்ணு ஏறியும் அந்த டைம்ல வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி கண்ணுல வெப்ப
சூப்பர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் தர்பூசணில்லா சாப்ட்டுட்டீங்ளா சீசன் தாங்க இந்த சீசன்
தர்பூசணி அப்புறம் இந்த மஸ்க்கு மெலன் இதெல்லா நாங்க வந்து அதிகமா எடுத்துருக்கோ அது டெய்லி எங் கொழந்தைகளுக்கு அதிகமா குடுக்குறது வந்து இப்ப வெள்ளரிக்காதா அதிகமா டெய்லி சாப்ட போகும்போது கொஞ்சோ கேரட்டு ம் வெள்ளரிக்கா இதெல்லா கட் பண்ணி கொஞ்சொ லெமன் பிழிஞ்சி சால்ட் போட்டு பெப்பர் போட்டு குடுப்போ அவங்க சாப்புடும் போது அது எடுத்து கம்பல்சரி சாப்புடணு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் யா இது நுங்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட்டா பாத்த நுங்குல வந்துட்டு அ ஜூஸ் ஒன்னு பண்றாங்க சிஸ்டர் அது சாப்ட்டுருக்கீங்ளா ஜூஸூ நல்லா இருக்குங்ளா அந்த டேஸ்ட்டு
ஆ சாப்ட்டுருக்கே எப்டி என்ன பண்ணுவாங்கன்னா நொங்கு இருக்குல்ல நொங்கு வந் து பதனி அப்பில்லனா எளநி இது கூட மிக்ஸ் பண்ணி நொங்கு அதுல அ சப்ஜா சீடெல்லா போட்டு குடுப் ப்பாங்க அதுக்கு முன் அந்த நன்னாரின் சொல்வாங்ள அந்த சர்ப்பத்து ஊத்தி குடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும்
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நன்னாரி கூட இந்த டைம்ல சாப்பறது குளிர்ச்சியா இருக்கும் இல்லைங்ளா
ஆ நன்னாரி வேரு வந்து ரொம்ப குளிர்ச்சி அது அ முன்னாடியெல்லா கிராமத்துல எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா மருந் தன உள்ளேயே அது ஒரு ஆ ரோப் மாதிரி அது கயிறு மாதிரி தானே இருக்கும் அத கட்டி உள்ள போட்ருவாங்க அது அதோட வ அ வாடையு நல்லாருக்கு ஏன் அதுக்கு காரணோ எனா நன்னாரி வந்து ப்யூரிஃபை பண்ணு வாட்ர
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறோ வேற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு இந்த டைம்ல ஆம்
ஆ இன் எளநீர் எளநீர் ஒன்னு எடுத்துக்குடவோ வெயில்ல நீங்க எளநீர்ல என்ன ரெசிபிலா சாப்ட்டு நீங்க குக் பண்ணா வித் அவுட் குக் ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா
ட்ருக்காங்க சிஸ்டர் வீட்ல அது சா உண்மையிலே சொல்னுனா செம அல்டிமேட்டா இருந்துச்சு அ ஜில்லுனு சோ அ நல்லா இருந்தது டேஸ்ட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு எளநீர் அந்த வழுக்க இருக்குல்ல சிஸ்டர்
சரி சரி சரி ஆமா ஆமா அத அப்டியே சாப்புடுவோ
எளநீர் எளநீர் அப்டியே சாப்டுவோ ஆ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இளநீர் வந்து நாங்க அடிக்கடி எடுத்துக்குறதா சிஸ்டர் இப்ப சீசன் இந்த சீசன் சம்மர்ல்ல மட்டு கெடையாது அ அது வந்து எப்ப குடிக்குனாலு நல்லா இருக்கு ஒடம்பு நீங்க சொல்ற மாதிரி அந்த அஆ நீர்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு எளநீர் குடிக்கும்போது சோ அத நா அடிக்கடி எடு
அதே மாரி இந்து ரொம்ப ஒடம்பு ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோ எளநீர்ல வந்து கொஞ்ச ஜீரக போட்டு ஒரு ஆஃப்னவர் வெச்சுட்டு அத குடிச்சிங்கன்னு நெனைச்சுங்க அது ரொம்ப நல்லது குளிர்ச்சி
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இது அது பேர் என்ன ஆ எளநீர்லேயே நெறைய வெரைட்டிஸ் இருக்கு சிஸ்டர்
ஆ ஜெல்லி பண்ணுவாங்க அந்த அகர் அகர் போட்டு ம் அகர் அகர் போட்டு ஜெல்லி பண்ணுவாங்க ம்
ஆ ஆமா ஆமா இத சொல்லுங்க சிஸ்டர் இப்ப இ சொல்லுங்க
அகர் அகர் இருக்குல்ல அத வந்து கொஞ்சொ ஹாட் வாட்டர்ல போட்டா ஜெல்லி பண்ணுவாங்க ஜெல்லி பண்ணிட்டு அது வந்து அதுக்கப்புறோ இந்த ஜெல்லி பண்ணதுக்கு அப்புறோ இந்த எளநியு போட்டு கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி அதுக்கப்புறோ மறுபடி எளநி தண்ணி விட் ட்டு அதுக்கப்புறமு அந்த நுங்கெல்லா இருக்குல அதெல்லா போட்டு ஆ செலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத அரச்சிருவாங் தேங்கா பால்ருக் குல்ல தேங்காபால் அரச்சு மில்க்மெய்ட் உத்தி குடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இப்போ அதுல நெறைய பேர் ஐஸ்கிரீம்ல்லா பண்ண ஆரம்பிச்டாங்க சிஸ் அ இந்த தர்பூசணிய வெட்டிட்டு அது உள்ள வந்துட்டு அ ஐஸ்கிரீம் இ்ன்கீரீடியன்ஸ் எல்லா போட்டு அத வந்து ஐஸ்கிரீம்லா பண்றாங்க
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா
அது எனக்கு நா சாப்ட்டதில்ல சிஸ் சோ ஆனா ஹோம்மேடா வந்துட்டு ஐஸ்கிரீம் பண்ணிருவே நானு சோ நல்லாதா இருக்கு அது வெளில சாப்றதவிட நீங்க ஐஸ்கிரீம்லா பிரிப்பர் பண்ணுவிங்கலா அந்த டைம்ல ஐஸ்
ஆ நாங்க பண்ணோ இப் அப்டினா நா என்ன பண்ணுவேனா ஐஸ் வந்து ஐ ஐஸ்கிரீம் பண்ணிருக்கீங்க நாங்க என்ன பண்ணுவோனா ஐஸ்கிரீம் வாங்க மாட்டோ அந்த ஃப்ரூட்ஸ்லா இருக்குல்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லா என்ன பண்ணுவோனா அரச்சி அந்த ஐஸ்கோட மோல்டு இருக் இல்ல அதுல வந்து நாங்க ஊத்தி ஊத்தி ஊத்தி ஊத்தி வெச்சு எல்லாமே போட்ருவோ ஸ்வீட்டுக்கு னென்ன நாட்டு சக்கரன்னா நாட்டு சக்கர போட்டு இப்ப கிரேப்ஸ்னா கிரேப்ஸ் போட்டு அ நாட்டு சக் க்கரபோட்டு நல்லா பிளண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த ஐஸ் மோட்ல ஊத்தி ஃபீரிஸல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ் வெச்சுட்டோனா மறுநாள் ஐஸு அது ஃப்ரூட் சாப்ட்ட மானிக்கு இருக்கு ஐஸ் சாப்ட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல நா அப்டி தா கொடுப்பே வாட்டர்மெலன்லையு அப்டிதா பண்ணுவே ஆ கு இந்த பொருள் இது மஸ்க்மெலன் இந்த மாதிரில் எல்லா மாதுள இதெல்லா கொழந்தைங்க ஃப்ரூட்டா கொடுத்தா சாப்டாது சில பிள்ளைங்க ஐஸா கொடுத்தா நல்லா விரும்பி சாப்டுவாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் ஐடியா சிஸ்டர் இது
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக் கிரேப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு
ம் ஆமாம் சிஸ்டர் கிரேப் சாப்ட்டுருக்கே அது வந்து நம்ம ந்த கடையில வாங்கி சாப்புடுவோ பாத்தீங்களா அதே ஃப்ளேவர்ல இருக்கு
ஆ ஆமா ஆமா அதனாலதா சொல்றே கிரேப்ஸ் சாப்டுங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் ட்ரை பண்ணிருக்கே எ எல்லாமே வீட்ல தா பண்ணுவே எப்டி எப்டி தெரியணுமோ தெரினல்னா நமக்கு வந்து கொஞ்சோ எதுலயாட் ஏ இப்பெல்லா நிறைய வீடியோஸ் தா யூடியூப்ல அப்டேட் பண்றாங்கள தெரியல்டா பாத்துக்கலா ஆனா அதே மாரி பண்ண மாட்டே எனக்கு என்னோதோனுதோ அதா பண்ணுவே
சூப்பர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் தேங்கா தேங்கா இந்த டைம்ல வந்து தேங்காவு நெறயா அதிகமா கெடைக்கு சிஸ்டர் தேங்கா தண்ணி தேங்கால இந்த தேங்கா பர்பிஎல்லா பண்ணுவாங்க
ம் கண்டிப்பா தேங்கா பால் ரொம்ப நல்லது தேங்கா பால் வந்து காலைல அத எடுத்து வெறு வயித்துல குடிச்சோன்னா வயித்து புண்ணு ஆறு ரொம்ப நல்லது அது வந்து நெறய பெனிஃபிட் இருக்குது எங்க அப் பல் அது குளிர்ச்சியு கூட அ கீட் பாடியா வந்து நார்மலாக்கு ம்
நீங்க குடிங்க சிஸ்டர் அது வந்து நீங்க ஒரு எப்டி சொல்றது ஒரு டுவெண்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்களே உங்க உங்களுடைய
ஆ ஆமா ம்ம்
நா அது குடிச்சிருக்கே எனக்கு வய்த்து புண்ணு இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உதட்லா லைட்டா வெந்து போயிடு ஸ் சோ அது குடிச்ச பிறகு அது ஒரு டென் டேஸ் குடிச்சிருந்தே அந்த இதெல்லாம சரி ஆயிடுச்சு அந்த புண்ணுலா
ஆ ஓகே ஓகே எ பசங்கள குடிக்க சொல்றே கேட்க மாட்டுக்காங்க அது பாலே குடிக்க மாட்டுக்கானங் தேங்கா பாலாட்டு குடிச்சி பாரு அப்டின்னா ஐயோ எனக் பிடிக்கல எழனி நல்லா குடிப்பாங்க நொங்கு நல்லா சாப்பிடுவாங்க ஆனா இத ஃபாலோ பண்ண மாட்டுகாங்க
கண்டிப்பா சிஸ்டர் சிஸ்டர் நமக்கு டைம் ஆயிடுச்சு சிஸ்டர் கட் பண்ணிக்கோங்க
ஆ கண்டிப்பா ப்ரோ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி